ஹலோ ஆ
அ ப்ரோ நல்லா இருக்கீங்களா
ஆ ப்ரோ நல்லா இருக்கே நீங்க
நல்லா இருக்கோம் ப்ரோ
ம் டீ காஃபி எல்லா முடிஞ்சா
ஆ முடிஞ்சு ப்ரோ
செரிச்செரி ஆ ப்ரோ இன்னு இப்பதா ஆச்சு ம் நைட் என்ன ஸ்பெஷல் இன்னக்கி
அங்க ஒரு ஸ்பெஷலு இல்ல ப்ரோ நார்மலா எதனா செய்ய வேண்டியதா ஆ நாளைக்குதா டே தா அங்க எதனா ஸ்பெஷலோ அதா கேக்குறீங்களா
இல்ல இல்ல இங்க எதுவு இல்ல நம்ம அத்லா அதா யாருக்கு என்ன ஸ்பெஷலு தெரி்ஞ்சுட்டு அது செரி நம்ம நாளிக்கு எதும் பிளான் பண்ணலால அந்த மாரி ஆமா செரி ப்ரோ நா நா ஏன்னா எப்போமே சண்டேனா என்ன பண்ண பிளான் பண்ணுவீங்க எந்த மாரி டே உங்குளுக்கு போகோ சண்டேனா
எப்பவு மொக்கையா தா ப்ரோ போவோ ஓகேங்க ப்ரோ நம்ப வீட்ல இருந்தா பரவால்ல ஜாலியா போவோ அங்க இதுல இருக்க ரூம்ல இருக்கிறதுனால கொஞ்சோ இதுவா
ஹாஸ்டல்ல இர்க்கீங்களா
இல்லல்ல வெளியே எங்க ரூம்ல
ஓகே நீங்க ஒர்க் பண்றீங்களா இல்ல படிக்கிறீங்களா
படிக்குறோ ஃபைனல் இயர்
செரி செரி அப்போ நீங்க வெளிய ஹா ஸ்டல் இல்லாம வெளிய ரூம் எடுத்து ப படிக்க இருக்கீங்களா
ம் ஆமாமா
ஓகே ஓகே கே அ
நீங்க ஐ டில ஐ டில ஈ சி தானே ஒர்க் பண்றீங்க அ அ ஓகே
ஹாஸ்ட்டலயே ஹாஸ்டல்லே இருந்துருந்தா இன்னு நல்லா இருந்துருக்கு இல்ல ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க குரூப்பா ஃபண்ணா இருக்கு டைம் பாஸ் நல்லா இருக்கு இல்ல
இங்கயு நறைய பேர் இருக்காங்க ப்ரோ ஒரு ஆறு
சேரி சேரி இப்ப ஓ சாப்பாடெல்லா வெளிய ஓட்டலா
இல்ல நாங்களே செஞ்சுப்போ ல ப்ரோ வெளில வாங்கிப்போ என்னைக்கோ ஒரு நாள் தா வெலக்கி வாங்குவோ ஆனா முடிஞ்சவர நாங்களே செஞ்சிருவோ
நீங்களு செய்யறதா இருந்தா ரெகுலரா என்ன செய்வீங்க மார்னிங் டிபனு லன்சு எப்டியு வெளிய சாப்புட்ற மாரி தா
இல்ல நைட் டுக்கு சப்பாத்தி எத்துருவோ அத கால்ல ஜாம் தொட்டு சாப்ட்டு களம்ப வேண்டியதா
எப்டி அந்த அந்த பேட்ரு வந்து நீங்க வாங்கிப்பீங்களா கடைய ஆ வெளிய
எது ப்ரோ ஆமாமாஆமா
ஓகே ஓகே அதுதா கேட்ட ஏன்னா வெளியே வாங்குறதா சில பேர் அர அரச்சிப்பீங்களா அப்டின்னு கேட்ட அதா ஆமா அது பதம் கரெக்டா இல்லன்னா அதுவு வராது
ஆ இதுன்னா ஒரே இது வாங்கி ஊத்துறோ வேல முடிஞ்ச்சு அதெல்லா பெரிய வேல
எப்டி ஒர் ஒரு ரூமுக்கு ஆமா ஒரு ரூமுக்கு எத்தன பேர் இருப்பீங்க
ஒரு ரூமுக்கு இப்ப ஆறு பேர் இருக்கோ
ப்ரோ பி பிஜி மாரியா ஒரு சும்மா வெறு ரூம் ஒரு ஹால் மாரி தானா வீ வீடா ஓகே ஓகே காலேஜுக்கு இப்ப காலேஜிக்கு உங்க வீ உங்க நீங்க இருக்கற எடத்துக்கு எவ்ளோ தூரோ வாக்கப்பல் டிஸ்டன்ஸ்
ஒரு இல்லல்ல பத்து பா பதினஞ்சி மேல இருக்
பதினஞ்சு கிலோமீட்டரா
ம் ஒரு மணி நேரோ ஆகு இன்றா மாரி சொல்றாங்க நாப்பத்தஞ்சி நிமிஷோ ஆவோ க க காலேஜ் பஸ்ல போனா
ஓகே ஓகே காலேஜ் பஸ் தா உங்களுக்கு வந்து சொல்லி பஸ்ஸா அப்போ சேரி சேரி அப்போ டிரவல்ல பிரச்சன இல்ல ஆமா
டிரவல்லா எந்த பிரச்சனையு இல்ல ப்ரோ ஆனா
என்ன படிக்கிறீங்க இன்ஜினியரிங்கா இல்ல ஆர்ட்ஸா
இன்ஜினியரிங் ஐ டி
சேரி சேரி
ம் உங்கலுக்லா ஒர்க்லா முடிஞ்சா
முடிஞ்சி
புரில
அதா லீவு சாட்டர்டே சண்டே எப்பவுமே லீவு
ஓ இன்னிக்கி லீவா
ஆமா நைட் ஷிப்ட்தானே இன்னிக் காலைல தா முடிஞ்சி ஆமா நைட் ஷிப்ட் முடிஞ்சி நம்மளுக்கு நாளிக் கி மார்னிங் இது ஆஃப்டர்நூன் வந்து ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேல சர்க்குலர் வரு என்ன ஷிஃப்ட்
ஆ சண்டே தா சொல்லுவீங்களே ஃபுல்லா அந்த வாரத்
ஆமா ஆமா ஆமா அது வரு மோஸ்ட்லி எப்டியு மதியோ ஷிஃப்ட் இருக்கு இல்லனா நைட் ஷிஃப்டே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கு நைட் ஷிஃப்டே கண்டுனியூ குடுக்க மாட்டாங்க ஏன்னா ரெண்டு வாரோ பண்ணிட்டே மோஸ்ட்லி மதிய ஷிஃப்ட்டே மா ரெண்டு மணி டூ டூ டூ லெவன் குடுப்பாங்க
ஓகே ஓகே ப்ரோ
இப்போ அதா இப்ப நீங்க வந்து காலேஜ் வந்து காலேஜு ஸ்கூல் எல்லாமே நம்ம வந்து நைன் டு ஃபைவ் அந்த பீரியட்ல படிக்கிறோ படிச்சு அது அந்த டைமுக்கு நம்ம வந்து எப்டி சொல்றது ஒரு கத்துக்குறோ இந்த நைன் டு ஃபைவ்ன்றது துக்கு நம்ம ஒர்க்கு எல்லாமே பட் ஆனா ஒர்க் க்கு நம்ம வேலைக் போறப்போ அது டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்கு டைம் லைனு நைன் டு ஃபை ஜாப் எல்லா வந்து ஐடி ல இருக்கவே இருக்காது ஃபுல்லா இருந்தா ஒன்னு சிக்ஸ்டு சிக்ஸ் டூ மார்னிங் ஷிப்டுனா இ ஆற்ர மணி ஏழு மணிக்கு தா அது ஏழு டு மா நாலு மணி ஆஃப்டனூன் அடுத்த ஷிஃப்ட்டு வந்து ஆ ரெண்டு மணி மதியோ மதியோ ஷுஃப் ரெண்டு மணிலந்து பதினொன்னு அது விட்ட அப்புறோ நைட் ஷிப்ட்டு லெவன் தர்ட்டிலந்து அடுத்த மார்னிங் ஏழு சோ இதா ஷிஃப்ட்டு டைமிங்கே ஜென்ரல்லா பட் ஆனா நைன் டூ ஃபைவ்னு சொல்றாங்க இல்லையா அது நைன் டூ ஃபைவ் வந்து இந்த ஃபீல்டு விசிட்டு இந்த டெக்னீஷியன்ஸு இந்த மாரி ஆளுங்களுக்கு மட்டுந்தா அது ஃப வ இப்டி டிராவிலிங் பண்றவ ஒர்க் மட்டுந்தா மோஸ்ட்லி இருக்கோ எல்க்ட்ரானிக் ரிலேட்ரா நா எயிட்டிக்கு ரொம்ப இது வந்தா அது விட நா எயிட்டிலயே இதா டைமிங்கு பட் ஆனா
ஐ டி இல்லாம வெளிய வந்து வேல பாக்குறவுங்குளுக்கு அந்த டைம் ஒர்கா ஒர்க் ஆகோ பட் ஐ டில படிச்சுட்டு நீங்க போனீங்கன்னா அந்த நைன் டூ ஃபைவு வாய்ப்பே இருக்காது பாக்கவே முடியாது நீங்க
புரிது புரிது புரிது அது நா வொர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட் வீட்டுக்கு வந்துர்ப
வொர்க் ஃப்ரம் ஹோம்லா குடுக்கமாட்டாங்களே நீங்க கேள்விப்பட்டதே இல்லையா இதுக்கு மேலலா வொர்க் ஃப்ரம் ஹோமே இருக்காதுனு
ஏ என்னாச்சு
ப்ரோ இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோ அ கான்சப்ட் வந்தது கார்ணோ இந்த லாஸ்ட் டு அந்த கொரோனா வந்துச்சு இல்லியா சோ அத பேஸ் பண்ணிதா அதனாலதா நம்ம வந்து ஒர்க் பண்ணி வீட்லயே படிக்குற மாரியு வீட்லயே வொர்க் பண்ற ஒரு சு சுச்சுவேஷனா வந்தது இல்லன் நம்ப இதுக்கு அதுக்கு முன்னாடி நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமல்லா அதிகமா கேள்விபட்ருக்கீங்ளா அதுல யாருக்கு வருன்னா இந்த மெட்டனிட்டி ஆ கேண்டிடேட்ஸ் இருப்பாங்க இல்லயா எம்ப்ளாயிஸ் உமன்ஸ் அவங்களுக்கு மட்டுதா இல்லே ஜென்ரலா எதானு ஆ இன்ஜுரி ஏதனாணா மட்டுதா அப்டி மட்டு தா வரும் நார்மலா வீட்லயே இந்து வர்க் பண்ணன்றுதா அதுக்கு முன்னாடி இருந்ததே இல்ல
அது என்னாச்சு கம்பெனிக்கு வந்து ரிசோர்ஸ் இது கம்மியாவுது அதனால நாங்க வர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறேன்ற மாரிலா சொன்னாங்க
அப்டி அதா சொல்றேன்ல்லையா அந்த கான்செப்ட் வந்து மோஸ்ட்லி ஒரு சில கம்பனிஸ் பத்தி நீங்க பாக்கணும் எதுக்காகன்னா ரெண்டு மூணு கம் அ ஏகப்பட்ட கம்பனிஸ் வந்து இப்ப உள்ள வருது ஒர்க் ஃப்ரம் ஹோம் குடுக்கறேன் பண்ணுங்க பண்ணுங்கனுவாங்க சோ இப்ப நம்ம ஒரு கான்செப்ட் எடு நடந்தத பின்னாடி சொல்றே ஃப்ரெண்டு ஒர்த்தன் வேல விட்டு ஃபோர் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கப்போ ஒரு கம்பனி ஜாயின் பண்ணான் வீட்லேந்தே அவன் வீட்லேந்தே டிரை பண்ணி வீட்லயே கடச்சது வீட்லேந்தே அது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு பண்ணா சோ அதுல வந்து பராப்ளம் என்னன்னா நைட் ஆ சிக்ஸ்டி டேஸ்கப்புறமாதா சாலரி சொன்னாங்க
ஓ சாலரி ம்
சிக் சாலரி அந்த வொர் க்க முடிச்ட்டான் நல்லா பண்ணா சிக்ஸ்டி டேஸ் போய் நைன்டி டேஸ் ஆச்சு சாலரி வரல கம்பனி கிட்டந்து ரெஸ்பான்ஸே இல்ல
ம்
சோ இந்த ஒர்க் ஃபார்ம் ஹோனா இதா ப்ராப்ளம் நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஆன்லைன்ல நார்மலா வந்து ஆ எப்டி சொல்றது நெட்ல அப்ளை பண்லாம் கடச்சுடும் இல்ல இது நார்மல் கம்பனி ஐடி ஜாபே
ஓகே ஓகே ஓகே ம்
ம் ஆ சோ இதா ப்ராபளமே நீங்க வந்து கம்பனி விசிட் பண்ணி கம்பனில ஒர்க் பண்ணிட்டு ஒரு ஆறு மாசம் கடைக்குதுனா அது ஒர்த்து அது ரியல் ஓகேவா நீங்க ஆன்லைன்லயே அப்ளை பண்ணிட்டு ஆன்லைன்லே கடைக்குதுன்னு பண்றீங்க பாத்தீங்களா அதுதா ரொம்ப கஷ்டம் ஏன்னா நீங்க கம்பெனி பாத்ருக்க மாட்டிங்க கம்பெனி எம்ளாய்ஸ் பாத்ருக்க மாட்டிங்க கம்பெனி எம்ப் ஆ ஐடி கார்டு கூட வரல அவனுக்கு அத கூட அவன் கேட்டா உங்கள்க்கு தேவ இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு அப்டின்டாங்க ஏனா கம்பனி விசிட் பண்ணா மட்டு தானே உங்களுக்கு ஐடி கார்டு அப்டின்ட்டாங்க
ஓ
சோ இந்த மாரல்லா ஃபராட் கம்பனிஸ் நறைய இருக்கு அந்த கம்பனி கடைசில யாருக்குமே இப் அது நம்ம சொல்ல கூடாது அதா வேணாம் அது நம்ப இது எக்ஸ்பிளைன் பண்ண தேவல பட் இல்ல நீங்க அந்தய கம்பனிக்கலாம் இங்க போ மாட்டீங்க ஐடி கம்பெனி வந்து அது வேற இது ரொகுலறா ஐடி கம்பனிஸ் அது வராது ஓகேவா சோ பேசிக் ஓகே என்ன சொல்றன்னா ஐடி கம்பனிஸா இந்தாலு ஐடில வேல பாக்றதா இருந்தாலு ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க டைரக்டா ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு ஆசவேபடக் கூடாது டைரக்டா கம்பனிக்கு போய் கம்பனில வேல பாத்து ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு அப்பறமா ஒர்க் ஃப்ரம் ஓம் குடுக்குறாங்க வேணு அப்புடினா ஓ ஓகே நீங்க ஸ்டாட்டிங் எடுத்து காலேஜ் முடிஷ்ட்டு உன்னே அ ஒர்க் ஃப்ரம் ஓம் போறனா ரொம்ப கஷ்டோ உங்களுக்கு அதுல என்ன ப்ராப்ளம்னா கம்பெனி பத்தி தெரியாது நீங்க எம்ப்ளாயிஸ் ஸோட அந்த என்வ்ரான்மெண்ட்டு கெடைக்காது நீங்க அந்த ஒரு எப் சொல்றது அந்த கம்பெனி ஐடி லைஃபே மிஸ் பண்ணிடுவீங்க
புரித் புரித் ப்ரோ ம் கரட்டு தா
நா அ இப்ப நானே இருக்கேனு வச்சிக்க இப்ப என்னோட கரண் ரியாலிட்டி நா மூணு ப்ராஜெக்ட் வந்து முடிச்ச இது வரிக் கு மூணு மூன்ற வருஷோ ஆ ஒர்க் ஃப்ரம் ஆபிஸ்ல தா பண்ண இப்ப லாஸ்ட்டு ஒரு எயிட் மந்த்சா வந்து நியூ ப்ராஜெக் டுக்கு நாங்க அங்க எப்டினா நம்ம ரிசர்வேஷன்ல இருப்போ நம்ப வந்து அந்த ஒ அடுத்த நம்பள அவுங்க வந்து ஆன்போட் பண்ற வரிக்கு அப் அ ரிசர்வேஷன் அது ரிசர்வேஷன் பெஞ்சுன் சொல்லா சோ அந்த இதுல இருப்போ அவுங்க நம்பிள்க்கு அ இன்ட்ராட் பண்ணிட்டு இந் இப்பிந்த ப்ராஜேட்டுக்கு நம்ப கிட்ட ஓகே குவாலிஃப்கேஷன் எல்லா இன்ட்ர்யூ மாதிரி வெச்சி ஓகே ஆன் போட் பண்ணிடுவாங்க இது வரிக்கு நா என்னோட் டீம்மேட்ஸ நா பாத்ததே இல்ல
ஓ
ஆன்லைன்ல நம்ம ஃபோட்டோ ஆ யாருமே இன்டர் இன்டர்வியூ எடுக்கறப்போ ஒருத்தரு பாப்போ டேரெக்டா போயி அது மட்டு வாக்கிங்
ம்
அந்த வாக்கிங் முடிஷ்ட்டு டேரெக்டா அதுக்கப்புமா இங்க வந்து பாக்குறோ இல்லியா அதுக்கப்புறோ இந்த ம இந்த எயிட் மந்த்ஸா லாஸ்ட்டு யாரையு நா மீட் பண்ணதில்ல கம்பெஹ இந்த ப்ரா டீம் லீடர கூட பாத்ததுல்லங்க
ம் ம்
சோ இந்தெல்லா ரொம்ப ஒரு எப்டி சொல்றது நா இப்ப இருக்கற ஒர்க் பண்ற ப்ராஜெக்டுக்கு நா எனக்கு சம்மதமே இருக் காது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்போ சொல்ல போனா நீங்க ப ஃபியூச்சர்ல இப்ப பரவாயில்ல நல்லா இருக்கு பண்ணிடலா ஐ டியிலயே கண்டினியூ பண்ணனு நெக்ஸ்ட் ஒரு ஃபை டூ டென் இயர்ஸ்னா அப்பா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆளுங்களே பார்க்க முடியாம பண்ண முடியுமா
சட்டு நாங்க ஓடச்ச
அ சரி ப்ரோ கால் பண்ணுங்க திருப்பியு கட் பண்ணுங்க
புரியுதா ப்ரோ ஆ ஓகே ஓகே
சென்ட்மட்டு பண்ணு
மறுபுடியு கால் பண்ணவா ஆ நா பண்ற ஓகே